வணக்கம் தோழி சொல்லுங்க பேசலாம் ஆஹ நல். நா நல்லா இருக்கே நீங்க எப்பிடி இரு. கிங்க.
கோ தோழி. இன்னிக்கு நம்ம என்ன குறிப்புக்கு பத்தி பா. பாக்இ போறன்னா. நீங்க வந்து அந். இந்த வெளி பொறுப்பு என்னன்னு சொன்னீங்கல்ல.
ஆமா.
பத்தி கொஞ்சோ சொல்றீங்களா.
ஆஹ ஓகே எனக்கு வந்து இந்த வெளியூர் போ வெளியூர் சொல்றது விட. நம்ம ஊர். எ எப்படி சொல்றது ஒரு நாள் அவுட்டிங் இல்லாம ஒரு டூ டூ த்ரீ டேஸ்.
ரெண்டுல இருந்து மூணு நாலு.
ஆமா சுற்றுலா போற மாரிதா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நா ஊட்டி, கொடைக்கானல் போ. போயிருக்கே. மூணார் போயிருக்கே. சோ நம் ஒரு நாள்ல. போயிட்டு வர்தால நமக்கு அந்த ஒரு இது இருக்காது இல்லையா. ஒரு அ ரிலாக்ஸ் ஒ. நிம்மதி இருக்காது இத நம்ம ரெண்டுல இருந். து மூணு நாள். தனியான பிளேஸ்ல குளிரான.
வெளிய போயிருக்கும் போது நம்மளுக்கு ஒரு மனசு நிம்மதி.
ஆமா வருஷோ ஆமா வருஷத்துல ஒரு வாட்டி போனா போது நம்ம அடிக்கடி போனா. போகவேண்டியதும் இல்ல இல்லையா வருஷத்துல ஒரே ஒரு. ஒரு வாட்டி வந்து.
நம்ம போனா போது.
து கொஞ். குளிர் அதா என எனக்கு மோஸ்ட்லி இந்த கொடை. கானல் கொஞ்சோ குளிரா இருக்கு இல்லையா. ஏ எனக்கு அங்க மலைப்பகுதியில ம்ச்ஏன்னா அங்கதா வந்து நம்மளோட. ரிலாக்ஸா இருப்போம் நம்ம
கண்டிப்
ஏன்னா வீட்லயும் சரி ஆபீ ஆஃபீஸ்லயும் செரி எல்லா இடத்துலயும் பிரெஷர் டென்ஷன் எல்லா இடத்துலயும் இருக்கும் இல்லையா கொஞ்சம் ஃபேமிலியோட போயிட்டு அங்க ஸ்டே பண்ணிட்டு சாப்பிட்டு ஒரு இ ரெண்டுல இல்ல மூணு நாள் அவ்ளோதான்
பாங்க
அதெல்லாம் வந்து ரொம்பவே நல்லாருக்கும்
கண்டிப்பா இந்த மூணார் போனீங்கல்ல அங்க வந்து என்ன வேன்னு மனி விஷயங்கள் நீங்க வந்து அங்க பாத்தீங்க
அங்கல்லாம் பாத்தீங்கன்னா வந்து வெறும் நீங்க ஜக ஜகன்னு இருக்காது எப் மக்கள் பகு அங்கல்லாம் எப்பினா வெறும் இந்த குளரான பிளேஸ் தோட்டம்ல்லாம் இருக்கு இல்லையா பூ தோட்டல்லாம் அங்கல்லாம் அதெல்லாம் நறைய இருக்கும்
ம் இந்த டீ எஸ்டேட் அப்படின்ற மாரிலாம் இருக்குல்ல அஹ் அந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து நீங்க என்ன பாத்தீங்க அதுல
அங்கெல்லாம் எதுவுமே பாக்குற மாரி இல்ல அ போலியாங்க எப்படின்னா அங்க அந்த லொக்கேஷன் அந்த சீனரி பாத்து த்தாலே உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் அங்க ஏதாச்சும் ஒரு சின்ன ஷாப்பிங் மாரி பண்ணல இ ஏதாச்சும் ஒரு அங்க அங்க என்ன பேமஸோ ஆமா அங்க வந்து என்ன ஃபேமஸோ அது அங்க அங்க போய் பாக்கலாம் ஏன்னா கொடைக்கானல்லாம் போன குணா பால்ஸ்ன்னு இரு கொய்யா அது அங்க பேமஸ்ன்னு சொல்லுவாங்க இதே நம்ம ஊட்டி போனா ப்ளவரு டீ எஸ்டேட் ஃபெமஸ்ஷு அதுக்கப்புறம் ஃபிளவர்கானு ஆம் இது மாறி இருக்கும் எப்படி சொல்றது ஆஹ் கார்டன் மாறி இருக்கும் அங்க வந்து நறைய கலர் ஜான பிளவர்ஸ் எல்லாம் இருக்கும் ஆ ஆமா பூக்கள் பார்கலா ஐயோ அங்க கொரங்கு தொல்ல தான் ரொம்ப அதிகமா ஏதாச்சும் நாங்க
அதுங்க வந்து சாப்பிட விடாதுங்க கையில இருந்து புடுங்கிட்டு போடுறது இது பண்றது உணவு முறைகளை
உஹம் உஹம் உஹம்
கண்டிப்பா கண்டிப்பா
அதெல்லாம் இருக்கும் நீங்க போயிருக்கீங்களா
ஆஹ் கண்டிப்பாக தோழி நாங்களும் போயிருக்கோம் ஆஹ் நாங்களும் இந்த மாரி பிள்ளைங்களுக்கு வந்து விடுமுறை நேரத்தில் வந்து நாங்க போய் இந்த மாதிரி போயிட்டு வந்திருக்கோம் மூணாறு போனதில்ல ஊட்டி கொடைக்கனல் அங்க எல்லாம் போயிக் ஒ ஆஹ் மைசூரு அங்க போயிருக்கோம் அங்க வந்து இது மைசூர் மகாராஜா பேலஸ் இருக்கோம் அந்த இது டிப்பு சுல்தான் கோட்டை அஹ் ஃப்ளவ் ஃப்ளவர் ஷோ அதுக்கப்புறம் வந்து இந்த லூபி லுபினி கார்டன்னு ஒரு இடம் இருக்கு அது வந்து தண்ணி வந்து டே ச்சு இது பாட்டு போட்டு ஆட வைப்பாங்க அந்த காட்சிகள் அங்க இருக்கும் அதுக்கப்புறம் காவேரி நதி இருக்கு அந்த மாரி நிறைய விஷயங்கள் அங்க இருக் கு அங்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கே பாக்க வேண்டிய இடம் வந்து நிறைய இருக்கு
ஓக்கே ஓக்கே ஓக்கே சிஸ்சம் உங்க உங்களுக்கே எது தோழி ரொம்பப்
ரொம்ப புடிச்சமான இதுன்னா இந்த ஊட்டில வந்து மேட்டுப் பாளையம்ன்னு ஒரு எடம் இருக்கு க்கா அதுல இருந்து அந்த டிரைன் இருக்கும்ல அது வந்து ரொம்ப நல்லா இருக்கோம் போறதுக்கு மேட்டுப்பாளையத்ல இருந்து அந்த ச்சு ஆஹ் அந்த கண்காட்சின்கள் எல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப ஒரு அருமையா இருக்கும் அந்த விஷயம் வந்து நான் ரொம்ப விரும்புவேன் அதே மாரி. ஆஹ கப்பல் பயணம் போட்டிங். அதெல்லா வந். வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து நா ரொம்ப விரும்புவ. ஏன்னா அதிகமா நல்லாவும் இருக்கும் பாக்குறதுக்கு இது பண்றதுக்கெல்லாம் புள்ளைங்களும் வந்து ரொம்ப நல்லா வந்து ஆஹ சந்தோஷம் மகிழ்ச்சியா இருப்பாங்க ஏன்னா. அவங்கள வந்து ஒரே கூட்டுக்குள்ளயே நம்ம. போட்ட மாரி. பள்ளிக்கூடமும் வீடும் பள்ளிக்கூடமும் வீடும்ன்ற மோது ஆஹ அவங்களுக்கு வந்து இந்த ஒரு விஷயோ வந்து. நல்லாருக்கும். கூட்டிட்டு போனா.
உம் ஏன்னா நம்ம வந்து. பார்க்கறது விடு. அவுங்க அவுங்கல பஸ். பாக்க வைக்கணும் நம்ம நம்ம. தனியா போறது வந்து ஒரு நல்லாவே இருக்காது.
கண்டிப்பா அவங்களோட கூட்டிட்டு போனாதா. நல்லா இருக்கும். எல்லாருமா சேர்ந்து பகிர்ந்து பேசும்போது கொள்ளம் போது. அப்போ நல்லா இருக்கும் அதுக்கப்புறோ குடும்பத்தினரு வந்து கூட்டிட்டு. போம்போது. எல்லாரும் அந்த நேரத்துல வந்து. ந்து ஒன்னா சேரும் போது. அது. அவங்களோட இத நம்மள்ட பகிர்ந்து. ப்பாங்க நம்மளோட இது அவங்கள்ட்ட பகிர்ந்துப்போ. ரொம்ப நல்லா இருக்கு அந்த மாரி விஷயங்கள்ல்லா.
ஆமா ஆம். ஆமா தோழி நீங்க சொல்றது வந்து. கரெக்ட்தா. ஏன்னா நம்ம வந்து தனியா போறதுல வந்து ஒரு.
அவ்வளவு இதா இருக்காது. என்ன பிள்ளைங்களும் நம்மளும் இருக்க மாரியா இருந்தா அந்த விஷ்.
நீங்க தனியாவே எவ்வளோ .
ஆஹ கண்டிப்பா இப்ப எல்லாரும் இருக்கும் போது சேர்ந்து போகும்போது ம்ச். ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு படப்பிடிப்பு எடு. இருக்கும் போதோ. ஒரு அவங்க கூட இது பண்ணும் போதோ விளையாடும் போதே எல்லா விஷயமும் ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப் பா மறக்க முடியாத நாள்களாவு இரு க்கும்
ஆமா ஆமா அதா இப் இப் இப்போ நம்ம சொல்றோ இல்லையா இப்போ ஒரு டாபிக் கே பேசும்போது இப்பிடி நம்ம பேசுறோ இல்லையா அதெல்லா ரொம்ப நல்லா இருக் கும் மறக்க முடியாது அப்டின்னு அதேதா சோ அது இந் இந் இந்த மாரி நம் தனியா போக் கூடாது இந்த மாரி லாங் ட்ரிப் அப்டி இருந்தோனா ஒரு ஃபேமிலியோட போகணு ஃப்ரெண்ட்ஸோட போகணு
கண்டிப்பா இந்த பொருள் காட்சிகளுக்கெல்லா போயிருக்கீங்களா
ஆமா ஆமா இங்க நா இங்க சென்னையில இருக்கிறதால வந்து சென்னையில இருக்கறதால வந்து எங்க ஏரியால ஆ இது பொருள்காட்சி இருக்கு ஒரு மூணு மாச து இருக்கும்
ஆஹ் தீவுத்திடல்
ஃபேம ஆமா இங்க ஃபேமஸே அதுதா
ஆஹ் ஆஹ் ஆ
நம்ம இங்க ஃபேமஸே வந்து அந்த தீவுத்திடல் சொல்வாங்கல்ல அங்க அ வருஷத்துக்கு ஒரு வாட்டி நாங்க ஃபேமிலியா எல்லாரும் போவோ
குடும்பத்தினரோடு போயிட்டு வருவீங்க கண்டிப்பா கண்டிப்பா ராட்டினம் மூஞ்சா பிள்ளைங்க சாப்பிடுற
அப்றோ அந்த வீடு அந்த ஹாரர் பேய் வீடு அத மாரி நெறைய என்னன்னமோ இருக்கு இப்போ இப்ப ஏதோ ஸ்னோவாமே ஸ்னோ அப்டின்னு போட்ரு
ஆமா ஆமா ஆமா
தா இருக்கு
அத வந்து எல்லாரு பாத்து ரசி போவுபோது ரொம்ப நல்லாருக்.
ஆம்மா ஏன்னா அப்போ குழந்தைங்கள எல்லா கூட்டிகிட்டு போகும்போது பஸ்ட் என்னன்னா அங்க. பயந்தோ ம்ச். குழந்தைங்க கூட்டிட்டு போயி எங்க அங்க. ஆஹ இத ஆக போயி. ஆஹ அதுக்கப்புறோ இல்ல இல எல்லா ஹ இருக்கு அங்க எவ்ளோ கூட்டம் வரு. ஏன்னா அப் அப்போதா எல்லாருமே.
கண்டிப்பா லீவ் நாள்கள்ல வந்து போக்கூடாது சனி ஞாயிர்ல. சாய்திரமான நேரத். கும்பல்லவந்து போன்னும்னா கொஞ்சோ அதிகமான ந ய. ஏ உள்ளரா நம்ம.
அது எப்போ அது அது. அது வந்து மூணு மாசோதா இருக்குல. ஜான்வரியில்லிருந்து மார்ச் வெரிக்குதா இருக்கு. அந்த தீவுத்தொடர் அ அது வெரிக்கும் எல்லாம் போயிட்ணும்.
அந்த மாரி இருந்தா நம்ம நல்லா. போக முடியாது. ஆம்மா.
அப்புறோ தோழி சொல்லுங்க உங் உங் உங்களோட.
விஷயங்கள் நீங்க பார்த்து தெரிஞ்சுகிட்டிங்க. புடித்தமான இடங்கள் பத்தி. தி சொல்லுங்க.
நானா ஹா ஏ என்ன பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட. அங்க வந்து பைன் பாரஸ்ட்டுனு ஒண்ணு இருக்கு ம்ச்.
கொடைக்.
ஆமா கொடைக்கானல்ல இருக்கு. அங்க எப்படிநா. குதுற. ரைடுல்லா போவாங்க அந்த பாரஸ்ட் குதுர சவாரிலாமா. ஆஹ ஆமா செஞ்சிருக்கேனே அதுவும் நல்லா இருக். அது அதுவும் நல்லா இருக்கு. அது வண்டலூர் அங்கல்லாம் ஆமா ஆமா அங்க அது சுத். சைக்கிள் நம்ப ரெண்டுக்கு எடுத்து. சுத்தி வரணு. ஆஹ அதெல்லா ஆமா அதெல்லா போயிருக்கதா. அந்த பைன் பாரஸ்ட் குதர சவாரி இருக்கு. ப்போ அதுக்கப்புறோ கொஞ்சோ தல்லி வந்து அந்த. லேக் மாரி ஒரு இது இருக்கு. அது சுத்தி சைக்கிளிங்கு. போற மாரி. ஏரியா இருக்கும. ஒரு கிலோமீட்டர் போற மாரி அதெல். எல்லாம் நல்லா போயிருக்கும் இப்போதான் கொஞ்சம் சோரி இப்போ நம் பிளான் பண்ணும் போலான்னு ம் ஆஹ் எங்க போக முடியலை சரி பா க்லா
கண்டிப்பா அதுக்காக நம்ம முயற்சி எடு த்து நம்ம போகணும் ஏன்னா ரொம்ப ஒரு இந்த மாதிரி இதா இருக்கும் போது அங்க போயிட்டு வரும்போது ஒரு நல்ல ஒரு ரிலீஃபா இருக்கும் போயிட்டு வந்து இருக்கிறதுதுக்கு
உம் ஆமா ஆமா ல்ல அது இது கரெக்ட்தா டைம் ஆயடுச்சு போல நம்ம
ந்னே நம்மளுக்கு கொடுத்த நேரம் முடிவடை து மீண்டும் பேசுவோம் நன்றி நன்றி